ஹலோ ஹலோ
ஆ கேக்குது
கேக்குதா
ஆ ஒனக்கு கேக்குதா
கேக்குது கேக் கேக்குது என்ன பண்றீங்கோ
ச்ச சும்மாதான் இருக்கேன் நீ என்ன பண்ற
சும்மா சிட்டிங் ஸ்லீப்பிங்
ம் செரி அ உனக்கு உனக் பதினஞ்சு கசின்ஸ்மும் இருக்குதுன்னு சொன்னீல
அங்க பேர்ல்லாம் சொல்னுமா
ஆமா ஏய் லூசு மாரி பேசாத அவ பேர்ல்லாம் இல்ல அ அவுங்க பேரெல்லாம் இல்லை அப்போ அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலி தான அவுங்களோடது
ஆ பெரிய ஃபேமி
அப்ப நீங்க டூர் அப்ப நீங்க டூர் எல்லாம் போயிருப்பீங்கல்ல
இல்ல நாங்க வந்து போ அப்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா கல்யா மேரேஜ் இல்லன்னா அ அந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணுவாங்க அந்த மாரி ஃபங்கஷன்ஸ் அந்த மாரி அப்டிதா எதாது போயிருக்கோ
டூர்ல போனதே இல்லையா
ம் தனியா வந்து ட்ரிப் பண்ணி அப்டி போனது இல்ல
அப்டியா
உம் இதுக்கப்புறம் தான் போணு
நாங்க வந்து அ டுவெல்த்து முடிச்சுட்டு இப்ப இந்த லீவ்ல ஒரு ஏப்ரல் நெனைக்குறே ஏப்ரல் டைம்லதா வந்து எப்ப ரிசல்ட்டு வந்துது மே லதானே ஆ மே லதா நெனைக்கிறே
மே மே மே மெய்யெழுத்து.
ம்ம் ஏப்ரலோ மேயோ. என்னன்னு தெரியுல ஏப்ரல் கடைசியிலயோ மே ஸ்டார்டிங்ல என்னமோதா தோனு
ஏ நா சொல்றது கேளு லூசு அப்பதா வந்து ஏ நாங்க வந்து டூர் வந்து வந்துர்ந்தோ அதுக்குதா வந்துர்ந்தோ
ஆமாவா
அப்ப ஆமா
ம்
அதுக்கப்புறோ
நல்லா இருந்து நல்லா இருந்துச்சா பிளேஸெல்லா
பிளேஸ் எல்லா நல்லா இருந்துச்சு ஆனா என்ன சுத்தி பாக்க தா டைம் கடைக்கல ஒரே ஒன் டே தா வந்துருந்தமா நாங்க ரூம் எல்லா எடுக்கல
ம் எங்க சைட் ரூம்ஸ் எல்லா நல்லா இருக்கோ
ஆ ஆனா நா அங்க ரூம் எல்லா எடுக்கல ஒன் டேல பாத்துட்டு வந்துரலா அப்டின்னு சொல்லிமுட்டு ம் கெளப்பி வுட்டாங்க ஆனா ஒழுங்கா எங்கயுமே சுத்தி பாக் க முடியுல ஒன் டேனால அது சரியான கால் வலி சுத் தி பாத்து பாத்து
நெக்ஸ்டு டைம் வாங்க
ம் நெக்ஸ்ட்டே நீ வரணோ
சொல்லுங்க வரும்போது சரியா
ம் நா வந்து எங்க சின்ன வயசுல இருக் இருக்கும்போது ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு எல் கே ஜி யூ கே ஜி ருக்குமோ படிக்கும்போது அ என்ன அந்த எடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்ப என்ன என்ன பா த்தோ என்னென்னமெல்லா நடஞ்சின்றதெல்லா நமக்கு ஞாபகோ இருக்குமா நா கேட்டா நீ என் ன இங்கிருந்து பக்கத்துல தானே இங்க கூட கூட்டிட்டு போமாட்டீங்களா அப்டி இப்டீன்னு சொல்லி நா வந்து இவ்ளோனால பொளம்பிக்கிட்டே இருந்தே
ம்
அதுக்கப்புறோ கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ எல்லா பாத் இருக்கே நீயுல்ல எல்லா எடத்தையு பாத்திருக்கே சின்ன வயசு வீட்ல பச்ச தண்ணிக்கு எப்டி ஞாப இருக்கோ அப்டீன்னு ஆ அப்டீன்னு சொல்லி கேட்டு சண்டையெல்லா போட்டு
குமா என்ன நறைய சேஞ்சஸ் ஆயிரோக்குல்ல
ஆமா சண்டையிலா போட்டு அதுக்கப்புறோ அப்புறோ எப்டியோ ஒன்னே ஓகே பண்ணிட்டு வந்தோ நாங்க எல்லாரு பஸ் புடிச்சு பஸ்ஸு இல்ல எனக்கு தெரிஞ்சு வேனு வேனு புக் பண்ணி நாங்கல்லா வந்தோ ஃபேமிலியோட
ஜால தாரு
ஆ அதுக்கப்றோ இப்பிடி டுவெல்த் லீவு இப்பிடி போச்சு லெவன்த் லீவ்ல என்ன பண்ண டுவெல்த் சேரி எனக்கு எக்ஸாம் இருக்கு படிக்கணு படிக்கணுனு சொல்லி டூரு போற பாணிக்கிறவங்ளியு போகவுடாம பண்ணிட்டே
ம் ம்
அதுக்கப்றோ என்ன ஒவ்வொரு லீவ்லியு ஒவ்வொரு இடத்துக்கு போவோ
ம்
அதுல ஒரே ஒரு லீவ்ல மட்டு போல நைன்த் லீவுல வந்து வேற ஒரு இடத்துக்கு போனோ எயி்த் லீவுல வேற ஒரு இடத்துக்கு போனோ
செவன்து எயி் சிக்ஸ்து ஃபிப்து எல் கே ஜி யு கே ஜி எல்லா சொல்லு
அப்போல்லா என்ன நடந்துச்சின்னு எனக்கு ஞாபகோல்ல அப்பெல்லா ஏனு தெரியுமா பண்ணுவோ அப்போல்லா நாங்க வந்து அ எங்க ஊருக்கு போய்ருவோ எங்க எங்க அம்மாவோட ஊரு இருக்குல்ல பாட்டி வீட்டுக்கு அ அது வந்து நம்ம நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டு
ம்
அப்ப நாஞ அப்ப நாங்க வந்து அங்க போய்ருவோ
அங்க வந்து நறைய நல்லா ஃபோட்டோஸ்ல்லா புடிக்கலால உங்க ஊர்ல நல்ல பிளேஸ் எல்லாருக்கு அந்த சைடு ம்
அப்ப நாங்க நாங்க வந்து அங்க போய்ருவோ அதுக்கப் றோ அங்கு போனாலு அங்கு இருக்குறவுங்க வந்து எங்கியுமே கூட்டிட்டு போ மாட்டாங்க
ஏ
அவுங்க கூட்டிட்டு போ மாட்டாங்க அப்டிதா அவுங்க வந்து அ வேல வேல வேலன்ட்டே இருப்பாங்க ஒரு ஜாலியா இருக்கலா அந்த மாரி இருக்க மாட்டாங்க
ம்
அதனால எனக்கு வந்து அங்க போறதே அவ்ளவா புடிக் புடிக்காது ஆனா எங்க அம்மாதா அம்மாவோட அம்மாவ பாக்ணு பாக்ணு அப்டி சொல்லி ட்டு போய்தா ஆகணுனு சொல்லிமுட்டு நாங்க வந்து போவோ ஆமா
ம்
அங்கயு கசின்ஸ் எல்லா இருக்காங்க நெறைய இங்க இப்ப இருக்கிற தா எனக் கசின்ஸ் அதிகோ ஆனா அங்க இருக்கிற எல்லா எல்லாத்துக்கு பேஸ்வல்லா மாட்டாங்க எல்லாத்துக்கு கல்யாணோ ஆயாச்சு கே எல்லா
ஐயோ கட எல்லா எல்லா வந்து மேரேஜ்
ஆமா எல்லா எல்லா மேரிடு இப்ப ஏ ஏஜ்ல என்ன விட செவன் மந்த் பெருசா ஒரு புள்ளருக்கா என்ன விட என்னோட ஏஜ்ல ஒரு புள்ளருக்கா நாங்க மூணு பேர் எங்க மூணு பேத்துக்கு கல்யாணோ ஆகல மத்ததெல்லா சின்ன பசங்க ஒரு மூணு பசங்க ய அதாவது எனக்கு தம்பி மாரி தம்பி அந்த ரேஞ்ச்லருப்பாங்க மூணு பேரு ஆ இல்ல எல்லாத்துக்கு கல்யாணோ ஆயாச்சு அனால அங்க நல்லாவே இருக்காது ஆனா அத்த ஆ என்னோட அப்பா சைடு கசின்ஸலா யாருக்குமே இன்னு கல்யாணோ ஆய்க்கல
ம்
அதனால வந்து ஜாலியா இருக்கு இங்க
நா அங்கங்க அ உ உங்க ஏஜ் பசங்க இருந்தனால நல்லா ஜாலியாருக்
ஆமா
ம்
இங்க இரு இங்க இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து என்ன விட சின்னதுதா நா தா அதாவது அக் அப்பா சைட்ல வந்து நா தா ஃபஸ்ட்டு பொண்ணு
நீதானா பஸ்ட்டு பொண்ணா
ஆமா பசங் ஃபஸ்ட்டு மூணு அண்ணா
ம்
அதுக்கப்றோ ஃபஸ்ட்டு பொண்ணு நானு
ம்
ஆமா அப்போ வந்து ஏ நா வந்து அவங்கள விட பெருசாவே இருந்தாலு எனக்கு அவங்க கூட ஒரு வைபு செட் ஆகுது சின்ன சின்னவங்களா இருந்தாலு எனக்கு ஒரு வைப் செட் டாவுது ஆனா அங்க இருக்கிறவங்க கூட எல்லா எவ்ளோதா நம்ம இதுப் பண்ணாலு அவங்க கூட ஒரு வைபே செட் ஆகாது எனக்கு
ஆமா நம்ளுக்கு வந்து புடிச்சிருச்சுன்னா அப்டியே இதாகு புடிக்கலனா ஒரு மாரி சேரவே இதுவே சொல்லுங்க
ஆமா
ம்
அந்த மாரிதா எல்லா கல்யாணமாயி கொழந்தைய வெச்சுட்டு சுத்திட்ருக் பாங்க எனக்கு எப்புட்ருக்கு
நீயு பண்ணிரு கல்யாண பண்ணிட்டு ரெண்டு சைடு ரெண்டு கொழந்தய இந்த இடுப்புல ஒரு கொழந்த அந்த இடுப்புல ஒரு கொழந்தனு
ஐயே அதெல்லா வேண்டாப்பா
ஜிங்கு ஜிக்கா ஜிங்கு ஜிக்கானு தூக்கிடு ஆடு
ஐ
வேணா நானு வரே ஹெல்ப் பண்ண தூக்க
ம்க்கும் நீ நீ எந்த நெலமையில இருப்பியோ நீ நீயொரு மூணு கொழந்த
மறக்காம கல்யாணத்துக்கு கூப்ட்ரு சரியா ஏனா உங்கள நெறைய ஸ் கூப் மறக்காம கூப் சரிய இல்ல ஐம் சீரியஸ் நா வந்துதா
சாவே சொல்றே
அ ஆ என் நெறைய சாப்ட எனக்கு வந்து தனியா வந்து இது பண்ணுவேன் பியாரிட்டி குடுப்பன் நம்பறே ஓகே நெறைய சாப்டு எனக்காகவே இது பண்ணிர்ந்தா வந்துர்ரே ஓக்கே மறக்காம
டிஷஸ்ஸஸெல்லா பண்ணி உனக்கு பிரியாணி புடிக்குமா
எனக்கு எல்லாமே புடிக்கு
ம்
செரியா வந்துற்றியா எங்க எங்க கல்யாணோ வெச்சா கூட நா வந்துற்றே ஓகே யூர் லவ்விங் யூ லவ்
கேயா
இ இவர இந்த லவோர் நோட
ஆஹ்ஹ் அதெல்லாம் இல்லப்பா
இல்ல அப்பத ஓகே அப்ப ஓகே ஏ கேட்டேன் லவ் பண்ணறீங்களா லவ் மேரேஜ் பண்ணிக்கீங்களா இல்ல அப்பா சொல்ற பையணங்களை என்ன பண்ணட்டு போறீங்களோ கேட்டேன்
அதெல்லாம் நம்மளுக்கு செட்ட நம்ம வந்து என்ன பண்றாங்களோ
அவ்ளோதான் அந்த வரையிலும் போயும் கு கு கு கு
நீ என்ன பண்ணலானா ஐடியா
கச்சே இரு சரியா என் கூட
ஆஹ்
ம் நான் வந்து தரீ த்ரீ இயர்ஸ் ஆஹ காலேஜ் முடிச்சு
ஆஹ்
ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் நல்ல ஒர்க் வந்து ஆஹ அந்த ஒர்க் போகாம இருக்கு ட்ரை பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி அந்த அந்த தாக்கு புடிக்கும் அந்த ஒர்க் அவ விட்டு போக கூடாது அந்த மாதிரி ஒரு ஒர்க் போய் செட்டலாய்யி அப்புறம் ஒரு நல்ல சேல்ரி வாங்குற மாப்பிளை யா கல்யாணம் பண்ணி அவள இருந்து போயிரும் அவ்ளோதான் எனக்கு வந்து அஹ எந்த நிறைய ஒரு நல்ல பிளேஸ் ஒரு நல்ல ஒரு நல்ல ஐ மீன் எப்படி சொல்றது நல்ல பிசினஸ் பாண்ணது
நல்ல பிசினஸ் பண்ணமா
ம்
எனக்கும் வந்து பிசினஸ் பண்ணும்னு ஒரு ஐடியாவெல்லாம் இருக்குது
உனக்கு பிசினஸ் ஐடியா டீச்சரு அ சொல்லு இன்னொ ஏதாவது சொல்லு இன்ன ஏதாவது
அந்த மாதிரி எல்லாம் தான் கொஞ்சம் அப்படிதான் இ கொஞ்ச நேரம் கழிஞ்சு கேட்டே ந தெரியமா சொல்லுவேன் பைலட் தாகணும்னு சொல்லுவேன்
ஏய் எனக்கு நான் என்சில சேரலான்னு இருக்கேன்
சரி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு கூப்பிடு்றோன் உனுக்கு
சரியா நஷ போறன்
பாய்
ம் பாய்